போய் கேக்குதுங்களா
ஹலோ
கேக்குதுங்களா தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்களா தோழி கேக்குதா தோழி ஏய்
கேக்குது தோழி நீங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க
தோ வேலைகள்லா முடிச்சே தோழி இப்பதா நீங்க என்ன பண்றீங்க தோழி
ஓய் நானு வேலைகள்லா முடிச்சிட்டு பிள்ளைகளதா இது பண்ணிட்டு இருக்கே தூங்க வச்சுட்டு இருக்கே எந்த இன் ஜ இந்த ஜென்ரேஷன்ல பிள்ளைகள வளக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த காலத் துல்ல சீக்கிரமா வளத்துடுவாங்க பத்து கொழந்தைங்களா இருந்தாந்மே இந்த காலத்துல வளக்கறதே நம்மளுக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு அவுங்க ஜென்சி கிட்ஸ் ஆ இருக்கிறதுனால என்ன பண்ண முடியு நம்ப
ஆ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வேணா அது வேணா வேணாப்பான்னு சொன்னா கூட அடம் புடிக்கிறாங்க வ நம்ப அந்த காலத்துலல்லா வே வேணான்னு சொன்னா வேணா நம்புவ அப்பா அம்மா ஸ் சொன்னாங்கன்னா வேணானு சொன்னாங்கன்னா நம்ம அந்த பொருள வாங்க மாட்டோ இப்ப இருக்கிற பசங்க வந்து அடம்புடிச்சு அந்த பொருள வாங்குறாங்க அதெல்லா ரொம்ப இப்ப தப் பா இருக்கு தோழி
தப்பா இருக்கு என்ன பண்றது ஆனா அவுங்க அன்பா சொன்னாதா கேட்டுக்கிறாங்களே வேணி நம்ம கண்டி சாலோ அடிச்சாலோ அது வேஸ்ட் ஆ தா வேஸ் ஆப் டைம் ஆய்
ஆமா தோழி அது வந்து அவுங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போது ஏ அ இது நல்லதுக்கு சொல்றாங்களேனு அதுக்கு தெரிய மாட்டேன்குது
அத ஏத்துக்கிற தன்மையோ அந்த மனப்பக்குவமோ அவுங்க கிட்ட இல்ல
அதுதா தோழி அந்த மா இப் இப்போ நம்ப வந்து அ அதுக்கு ஏத்த மாரி நம்ம மைண்ட தா நம்மோ வந்து அடாப்ட் பண்ணிக்கிற தா இருக்கு
அத வந்து நம்ம மாத்தணு தோழி இப்ப வந்து நம்ம தா
இன்னைக்கி கூட பாருங்க ஆஃப்டர்நூன் வந்து தோச வேணுன் இன்னா வேணு அவ ப பட்னியாவே படுத்துறா பால் குச்சிட்டு தோச தா வேணு தோச நீ ஏ குடுக்கல ம்
அதுதா நம்ப என்ன பண்ணுனா நம்ப வந்து சைக்காலஜி நம்ப படிக்கணு தோழி அப்பதா நம்பளுக்கு வந்து அவங்கள புரிஞ்சுக்கிற தன்மைய வந்து நம்ப ப கத்துக்கணு வ
பேர ஃபாலோ பண்ணி நறைய திங்ஸ் பாத்துட்டு இருக்கேங்குலா அன்பா சொல்லுங்க அவுங்க அந்த மருத்துட்டு தா இருப்பாங்க அது இந்த ஜென்ரேஷன் அதுக்கேத்த மாரி அடாப் பண்ணுங்க அன்பா நறைய வி கரேக்ட்டு சொல்றாங்க அத வெச்சு தா நானே இது பண்ணிட்டு இருக்கே
ட்டு இல்ல தோழி நம்ம பெரியவங்களுக்கு கூட அது செட் ஆகு நம்ப எப்டி இருக்காங்க முன்னாடி அ அவங்ககிட்ட எப்டி ஹேண்டல் பண்ண தெர்ல்ன்னா கூட நம்ப என்ன பண்ணணுனா இந்த சைக்காலஜில படிச்சு வெச்சுனோ அதுவு உதவு தோழி நம்பளுக்கே அது மன நிம்மதி குடுக்குனு நா நெனைக்கிற
ஆமா ஏனா அது வந்து பொறுமைய குடுக்குது பொறுமையா ஹேண்டல் பண்ணும் போது நம்ப சில யூஷ்வலா அந்த பொறுமைய நம்ம அதுல கொண்டு வர்லா எனக்கே நறைய பொறும இருக்கா து நா முன்னாடியிலா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பே எப்பெல்லா அது கொஞ் கொஞ்சோ அந்த பொறுமைய கொண்டு வந்துட்ட இப்பதா கொஞ்ச கொஞ்ச அத வந்து பண்ணிட்ருக்கே மின்னல்லா நா மெடிஷ்டேஷன்ல்லா பண்ணுவே எக்ஸசைஸ் எல்லா பண்ணுவே காமா வெச்சிப்பே மைண்ட இப்பெல்லா நம்பளுக்கு அந்த டைமே இருக்க மாட்டே
ஆமா தோழி அது அது கொஞ்ச கஷ்டமா இருந்தாலு நம்ப அது வந்து ஃபாலோ பண்ணொனா மன அமைதியு குடுக்குது நம்ப அடுத்தது என்ன பண்லான் சொல்லிட்டு நம்ப்ள யோசிக்க வைக்குது தோழி அத என்ன அதுக்குதா நம்ம அந்த சைக்காலஜிய வந்து படிச்சாதா கொஞ்ச இதுவா இருப்போ போல தெர்து
ஆமா நா கூட எம் எஸ் சி சைக்காலஜி எடுத்தங்க ஆனா ஃபுல்லா படிக்க முடில பட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஏ நா படிச்சிருக்கே அதுல வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து ப்ராசஸ்ல இருந்து
அது நம்ப டீப்பா படிச்சிருந்தோனா தெரியு நம்ப ஏதோ எக்ஸாம் ஏதுரோன் ஏதி இருந்தோனா தெரியாது தோழி அது
அப்ப எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியில இப்ப கூட நா ஒரு பு க்கு கூட வாங்கியிருக்கே அந்த புக்ல தா கொஞ் ச அந்த அந்த காமனஸ் அதெல்லா கொஞ்ச படிச்சட்டு இருக்கே இன்னு எனக்கு டென் பேஜஸ் தா படிச்சே அதுக்கு மேல படிக்கணு எ சிஸ்டர் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க எ ஃபோ ரெஃபர் பண்ணாங்க அவங்க கொஞ்ச படிச்சுட்டாங்க ஒரு சாப் டர் அவங்கதா சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா நடந்தாலுமே எந்த அளவுக்கு பாஸிட்டிவா நனைக்கிறோமோ அது வந்து நடக்
அது அது அதுதா தோழி சொல்லுவாங்க எதிர்மறை எண்ணங்கள வந்து நம்ப இது பண்ணோனா நேர்மறை எண்ணங்கள ரொம்ப நம்ப வந்து திங்க் பண்ணணு எப்பமே பாசிட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவிட்டி அது போயிடு தோழி அது நம்ப எதுவுமே நெகட்டிவா நடந்தாலு யோசிக்க கூடா எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணினே இருந்தா அதே ஒரு கட்டத்துல மாறிடு
ஆமா தோழி அப்டித்தா நானு சொல்லிட்டு இருக்கே
தோழி அது நம்ப எ
அத தா சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கன்னு அந்த மாரி தா அது
ஆமா தோழ் அதெல்லா உண்மதே எல்லா போ சான்றோர்கள்ல்லா அத தா யோசிச்சு பேசியிருக்காங்க நம்மளுக்கு அது ஒரு ஒரு தாட்டி பண்ண சொல்லுதா எதனா நடக்க சொல்லதா நம்மளுக்கு புரியுது இதெல்லா தெரியாம சொல்ல ல இந்த வார்த்தைகள் எல்லா ஆ எதுக்காக தா சொல்லியிருக்காங்கன்னு ஏ தோழி நீங்க அதுக்கப்புறோம் படிப் கிறியா நீங்க
அது படிக்கணுங்க நெறைய படிக்கணுன்னு தா எனக்கு ஆசையா இருக்கு ஆனா கொய்ந்தைங்க இருக் தல அவ்ங்கள கான்சன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கே கொஞ்ச நேர எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது தே அவ்ங்கள்ல டீகேட் பண்ணு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கு தானா நம்ம டீகேர் பண்ண போறோ அதுக்கப்புறோ கொஞ்சோ பாத் ஓனா இருந்தா அவங்களே அப் டேட் பண்ணிக்கிறாங்க தன் வேலட் தன் செஞ்சுக்றாங்க அந்த டிசிப்ளின் கொண்டு வரணுமே
உம்
அதனால நா கொஞ்சோ என்னோட இதுவு வந்து டைம் வந்து கொஞ்சோ குறச்சிட்டு அவ்ங்க டைம் கொறச்சிடே மீன் டைமா வச்
ஆ செரி செரி தோழி
அதனால தா உங்க பிள்ளைகள்லா எப்டி சேட்ட பண்ணுவாங்களா அமைதியா இருப்பாங்களா
ஆ ஏ பிள்ளைகளு கொஞ்சோ சேட்ட தா தொழி அமைதினு சொல்ல முடியாது எல்லா அப்டிதா இருக்காங்க நம்ம அதுக்கு ஏத்த மரி நம்ம கொஞ்சோ சே ஆ நம்ம அந்த காலத்துல எதனா மெரட் னாலே நம்ம அமைதி ஆயிடுவோ இப்ப மெரட்னா கூட மெரட்தோ இல்லன்னா அழுவதூ அது பாத்தாலே நம்மளுக்கு உம் அந்த மாரில்லா பண்றாங்க ஹட் டிவிட்டி நம் அப்பல்லா நம்போ ஃபேரண்ஸ் எது இது ஜொரத்துக்கு கூடவ ஹாஸ்பிட்டல் அப்பதா இத்துட்ன்னு போவாங்க இப்ப நம்ம தைகாட்டிஸ்கிட்டையே இத்துன்னு போலாமான்தற அளவுக்கு தோணுது
அந்த அளவுக்கு தா பிரரெஷர் பண்றாங்க என்ன பண்றது தோழ் வளர்கக்கறது ஒரு குதுரை கொம்பாட்ட
உம் அது ஒரு புதுமையா இருக்கு தோழி அது வந்து நம்மளுக்கு தெரியில தெரிஞ்சு யாருன்னா சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாரி நம்ம நடந்துக்லா
பவ்வோர் ஷூர் கட்டு கட்டா ஃபேர்ஸ் கேக் நவ்வோ இருக் யார்ன ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இருந்தாங்கன்னா அதுந்தக் கஷ்டோதம்ளுக்கு தெரியாது அந்த ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சோ பிரச்சன இல்ல அது
ஆ ஆ ஆமா தொழி
ஞ்ச அளவுக்கு பாத்க்கறாரு என்ன பண்றது ரெண்டு பேருக்கு ஓடோர்றோனா என்ன பண்ண முடியு
உம் ஆமான் தோழி உம் உம்
இப்டி இப்டி போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியில
இப்போ படிப்புல கூட பாருங்க தோழி முன்னல்லா நம்ம படிப்புங்கள்ல கூட இந்த தமிழ் படிக்க சொல்ல அந்த கண்ணிகி கதைகள் அது இதுன்னு கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கு இப்போ கண்ணகிகு ஏத்தோன்னா சிலம்பத்த ஒடச்சி அதுக்கு ஃப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மாரில கத கேட்க சொல்ல நம்மளுக்கு விருப்பமா இருக்கு வார்வோமா பாப்போ இதல்லா நம்ம பசங்கிட்ட சொன்னா யாரு எதுக்கு பண்ணாங்க ஏ ஏ அப்டி பண்ணுனாங்க ஏ இப்டி பண்ணாங்க ஆ நல்லால்ல வேறக்கத சொல்லுணுவாங்க பாதிலே நம்ம ஒரு ஆர்வமா சொல்லின்னு இருக்கோனா கதைகளு விருப்ப இருக்க மாட் டந்து ஒரு பொறும இருக்க மாட்டது கேக்குறதுக்கு அந்த கதைகள முடிச்சிர்னு டக்கு டக்கு டக்குன்னு
எங்க இருந்து வரு எப்டி போவு
டாங்க ம் அவுங்க அவுங்ளோட இது வந்து டக்குன்னு முடிச் சிர்னு நெனைக்கிறாங்க ஒரு கதனா டக்குன்னு முடிச்சுர்ணு
அதுவே நா பூச்சாண்டி கதைகள் அதெல்லா சொல்லிதா அவுங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கே ஒடிக்க அது தான போட்றாங்க ஏ ஐ ல வந்ததன் பாட்டு எல்லா போயிட் இருக்
ஆ அந்த காலத்துல ஒரு பாட் டு வருமே தோழி வரான் வரான் பூச்சாண்டீனு சொல்லிட்டு அந்த பாட்ட கேட்டாலே ஒரு ஓ பரவால்ல தோழி அந்த பாட்டு கேட்டா ஆ நம்ம பயப்பட மாட்டோ ஜாலியா என்ஜாய் பண்ணது பாடல் தோழி அது எங்க நம்ம பயப்பற மாரியா டேன்ஸ் ஆடிட்டு இருப்போ அந்த பாட்டுக்
அந்த பாட்டு ரொம்ப புடிக்கு அது ஏ பையனுக்கு நா இப்ப வச்சு விட்டா அது ஜாலியா தா பாத்துட் இருப் பா அந்த பாட்ட அதையே வெக்க சொல்லு
ம் நல்ல ஒரு பாடல் தோழி அது அப்பல்லா ஒரு நம்ம கொழந்தைகளா இருக்க சொல்ல அது ஒரு வரமா இருந்தது
ம் ம் இப்ப இவுங்களுக்கு எங்க ஏஐ தா ஏஐ மூலியமா ஜென்ரேட் இதா வர போ சாங்ஸ்சு எல்லாமே தா குடுத்துருக்கு ஆனா பழைய பாட்ட தா வந்து கொழுக்கட்டியே கொழுக்கட்டியே ஏ வேக்கல அந்த மாரி பாட்டு இந் மேர் பழைய பாட்ட தா ரீமேக் பண்ணியே எங்க எடிட் பண்ணி போட்றாங்க அப்டி உங்களுக்கு ஏத்த மாரி அது எக்சஸ் பண்ணி காட்னாதா இவுங்களுக்கு பிடிக்கு
ஆமா தோழி அப்பதா அவுங்களுக் புடிச்சிருக்கு இல்லன்னா அவுங்களுக் வந்து புடிக்க மாட்டேந்து அந்த ஏஐ வந்து இப்போ இது பண்றதுனால ஆமா ஏதாச் ம் இப்ப பசங்கல்லா அப்டிதா இருக்காங்க தோழி என்ன பண்றது நம்ம இப்ப கொழந்தைகளு கொழந்தைகளு வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க நம்ப அப்டியே ஒ சாப்பட்ணு அதெல்லா தெரிய மாட்டேண்து ஒண்ணு டிவி காட்டுங்க இல்னா போன குடுங்க நம்ப சாப்டுக்வோ அப்டின்றாங்க
அப்டின்னு தா சொல்றாங்க என்ன பண்ண முடியு அவுங்களுக் போய் நம்ப எவ்ளோ ப்ரஷர் போட கொஞ்ச அவுங்ளே பார் வளர்க்க வளர வளர அவுங்களே புரிஞ்சிப்பாங்க
புரிஞ்சுப்பாங்க தோழி இன்னு கொஞ்ச போனா புரிஞ்சுப்பாங்க ஆனா இப்ப வந்து சார்பா இருக்காங்க என்னதா நம்ப கொறைகள் சொன்னாலு
ஆனா புடிச்சு அதுவு என்ன பண்றாங்க எ பைய சாப் முடிச்சா அவனே ஆஃப் பண்ணி குடுத்துடுவா ஃபோன
ம் ம்
அது வந்து நம்பளு யூஸ் பண்றதுனால அதியு ஆவு பாக்லா மே நம்ப சாப்டும் போது நம்ப போன் யூஸ் பண்றோ அதைய பார்த்து கூட அவுங்க சேர் அத்தா கரெக்டுன் நெனைக்லா நம்பளு நறைய சேஞ்ச் பண்ணிக் நம்பகிட் ஏதோ ஒரு சில கொழந்தைகள மட்டும் நம்ம சொல்லம்
நம்பளும் கொஞ்சம் மாற்றம் நம்பளும் மாற்னாதா மாத்திக் கித்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியா ஆயிடோ நெனைக்கற்ந் தோ செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்புறம் கூப்பட்றே தோழி
சேரிங்க தோயீ பாய்
பாய்